ஆ என்ன பண்றீங்க ஆ நல்லா இருக்கப்பா நீங்க ஹலோ
அங்க என்ன கொஞ்ச வேல இருக்கு செஞ்சிட்டு இருக்கங்க மா வரைக்கணுமனால வந்து அரிசியு உளுந்து போட்டு கழுவி கழுவி வச் சங்கா
எப்படிங்க இப்ப மாவு வந்து டெய்லியு ஆட்டக்குவீங்களா இல்ல ஒரு சரி ரெண்டு நாள் ஒரு டைம் ஆட்டவீங்களா வாரத்துல ஒரு நாள் ஆட்டவீங்களா
நா வந்து பாத்தீங் ன்ன அதே வந்து நா வந்து ஆட்டிப்பேங்க வீட்லயு கிரைண்டர் இருக்குங்க அதனால வந்து பாத்தீ
உம்
எங்கனாப் ப ஆ வந்து நா வீட்டுக்கான விருதாலிக யாருன்னா வந்தாங்கன்னா கடைல கொடுத்த தூரமா இருக்குவே அந்த அளவு எங் நால போய் வந்து அரைச்சுட்ட வர முடியல அதனால நா உ கிரைண்டரே வாங் கென் வாங்கச்சே அது அதுலயே வந்து அரச்
ம்
லாட்
நாங்க என்ன வீட்ல தாப்பா செஞ்சுக்குவோ கடைல எல்லா குடுத்து ஆட்னதில்ல இது வரைக்குமே வீட்லதா
சேரி
கைல வந்து மோஸ்ட்லி அரைக்க மாட்டோ இது வந்து என்னோடைய டிபார்ட்மெண்ட் கெடையாது எங்கம்மாவுடய வேல மாவரைக்கறத் மட் டு என்னோடைங்க என்னோடைய வேல கெடையாது அ னாலயன்ஸு ம்ஹும் தெரியாது ஆனா சொல்லுவாங்க ரெண்டு படிக்கு ஒன்றர படிக்கு வந்து கால்படி உருந்து போடுவாங்க அதெல்லா தெரியு அது தெரியு ஆனா ம் நா செஞ்
செரிங்க இப்போ வந்து கொஞ்ச அளவு மாத்தி வரமாட்ருக்குன்ட்டு அப்பறோ எனக்கு தெரிஞ்சவ்ங்க ஒரு அளவு சொன்னாங்க அ ஓ ந்து ம் புழுங்கலரிசியு ச சம அள அ உளுந்து வந்து அதுக்கேத்த மாரி போடணு அப்டின் சொன்னாங்க நா பொதுவாவே வந்து பாத்தீங்ன்னா
வந்
ஆ ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து பச்ச பச்சரிசி அஞ்சு கிலோ போட்டன் அஞ்சு கிலோன்ற பாருங்க அஞ்சு டம்ளர் போட்டன்னா ஆ ட்டு போட்டு ரெண்டு ஒரு டம்ளர்க்கு அஞ்சு ட ம்ளர் எந்த அரிசி போட்டாலு ஒரு டம்ளர் வந்து உளுந்து போடு வே செய்யறனா கொஞ்சோ வந்து வெந்தயோ போட்டு பண்ணுங்க வெந்தயோ போட்டா கொஞ்ச வாசனயாவு இருக்கு தோச நல் லா ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இட்லி வந்து பாத்தீங்ன்னா எப்
ச்சர்சியு
ம் இல்ல நாங்க இட்லி அரிசி எல்லா வாங்க மாட்டோப்பா இட்லி ட்லே நாங்க ம் இது வந்து செஞ்சி நெல் வாங்கிட்டு வந்து அப்டியே வேக வச்சு அப்டியே கடைல குடுத்து அரைச்சிட்டு வந்து நாங்ளே பண்ணிக்கிறனால இட்லி அரிசி போட மாட்டோம் ஐயாறு இருவது அரிசி அதுக்குன்னு இருக்குல
செரி செரி
அந்தரிசி
ம் செரி செரி
அந்த அரிசி போட்டுட்டு இட்லி அரிசி எல்லா வாங்க மாட்டோ நீங்க சொல்ற மாரிதான் நா பச்சரிசி பாதிக்கு பாதி போட்டன்னா பஞ்சாட்டம் தோச நல்லா சாஃப்டா ட்டா இருக்கூங்க
அப்டிங்ளா செரி செ செரிங்க இட்லியும் நல்லாதான் வரூ சப்போஸ் வந்து உங்களுக்கு வர்லன்னா நீங்க கொஞ்சமா சோடா மாவு போட்டுக் ங்கன்னா நல்லா வரூம்ங்க கொஞ்சொம் சாஃப்டா லைட்டா தான் போடணும் ரொம்ப போட தேவல்ல அது போடாமயே ஒரு ஒரு சிலருக்கு வரும் சிலருக்கு வந்து வல வர்ல அப் அப்டின்னா நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து கொஞ்சொம் லைட்டா சோடாமாவு போட்டுக்குனா வந்துரூங்க மாவு எப்பமே வந்து ரொம்ப புளிக்க வுட்றாரதிங்க விட்டீங்னா இட்லி வராது
ம் உண்ம தாங்க இப்போ நீங்க இன்னைக்கு ஆட்னிங்னா என்ன எத்ன நாளைக்கு வச்சிருப்பீங்க ப்பீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு தாங்க வச்சிருப்பேன் அந்தளவு வந்து ரொம்ப நாள் வந்து பயன்படுத்த மாட்டேங்க ஆ ஒரு நாலு நாளைக் குள்ளவே முடிச்சுருவே அதுக்கேத்த மாரிதா அரைப்பே ஆ ஃபஸ்டெல்லா அந்த பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வாங்கினு வந்து அரச்சு வெச்சுருவேனா அது போக போக அந்தளவுக் புளிச்சுடுமா அதனால யாரோ வி விரும்பியே சாப்டமாட் அதா அதனாலேயே வந்து இப்பல்லா வந்து மத் இப்பல்லா கொஞ்சோ அளவாதா வாங்கிக்கிறதுங்க
ம் அதா நல்லதுங்க ஃப்ரிட்ஜுல வெச்சு சமைக்குறது சாப்புட்றது ரொ ம்ப நல்லதுல்லீனு
ம் ஆமா ஆமாங்க கரெக்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டுலா வந்து கொஞ்சோ கட பக்கத்துலேயே இருந்துதா நா மாவ அரச்சு ன்னு வந்து வெச்சிடுவ அது பாட்டுக்குன்னு இருக்கோ ஒரு வாரோ ஒரு வாரோ இது ரொம்ப நாள்லா வெச்சுக்கக்கூடாதுன்னு கிரைண்டர் வாங்கி குடுத்துட்டாரு அதுல ஒக்காந்து அரைக்கறதுக் கே வலிச்சு போடவே கரெக்டா இருக்கு ம் ம் ஏ தா வாங்குனோன்னு இருக்குங்க அதுதாங்க இப்ப நீங்க நீங்க கடையில அரைப்பீங்களா வீட்லயே
வீட்லேயே தாப்பா அரைப்போ
சேரி சேரிங்க
வீட்ல இப்போ திங்கக்கெழம ஆட் னும்னு வெச்சுக்கோங்கள ஆ புதன்கெழம வரைக்கு வரோ அதுக்கப்புறோ வந்து வெள்ளி சனிக்கெழம ஆட்டுவோ அவ்ளோதா வாரத்துல ரெண்டு நாள் மாவாட்
அதேதாங்க இங்கியுமே அதேதாங்க வார்த்துல ரெண்டு வாட்டி ஆட்றமாரி இருக்கோ ஒருவா ஒரு தடவ மட்டு என்ன பண்ணோ சனி ஞாயிறுல ஆட்றமாரி வெச்சுப்ப நானு மீதில வந்து பாத் பாத்தீங்கன்னா எட நாள்ல இன்னிக்கு ‌நா இப்ப பாருங்க எனக்கு இன்னிக்கு காலி ஆயிடுச்சா இன்னிக்கு ஊற வெச்சிருக்க சரி தம்பிக்கோ ஒடம்பு சரியாம இருந்துசுன்னு கோயிலுக்கு போலான்ட்டு பேசிட்டுந்தோ அதனால செரி சொல்லிட்டு அங்க கோயில்லந்து கொஞ்சோ தூரோதா மாவாட்ற கட அதனால சரி அங்கேயே ஆட்டின்னு வந்துலா இத வேற போட்டு வலிச்சு கழிவி வெக்கிறதுக்குள்ள நம்ம முதுகு வலி எடுத்துக்கோங்க சில டைம்ல ப்பாயுடுங்க அப்டியே நா வந் என்ன பண்ணுவே அப்போ வலிக் வலிக்க வளிச்சு மட்டு போட்டு கழுவ மாட்டேங்கிறேங் கிற எங்யோ ஊறடோன்னு வெச்சுட்டு போ போய் படுத்துடுவே அடுத்த நாள் வந்து பாத்தீங்ன்னா எழுந்து அத கழுவுனா அதுவே பெரிய பாத்ரோ மட்டு சேந்துட்டே இரு
சேந்துகா உண்மதாங்க நீங்க கொஞ்சுன்னு சமைக்கறதுக்கே இப்டி சொல்றீங்ளே நாலா இத்தன டக்கு டக்குன்னு பாத்
நானு கழுவி கழுவி வச்சுட்டே இருப்பே வந்துட்டே இருக்குகோங்க அதனாலயே எனக்கு கடுப்
இப்ப அண்ணா சாப்ட்டாருன்னா அவரோட பிளேட்ட அவுரு கழுவிகி மாட்டாங்ளா
அவுரு ஆமாங்க கழுவி வச்சுட் தாங்க போவாரு சும்மா அலசி வச்சுட்டு போவாரு சில டைம்ல வந்து ரொம்ப முடில அப்டின்னா அப்டியே வச்சிட் பொயிடுவாரு ஆனா மோஸ்டா கழுவி வச்சுட் தாங்க போவாரு அலசி ஒரு அலசு அலசி வச்சுட்டு
ம் இங்கெல்லா அதெல்லா கெடையாதுங்க அவிங்க வீ ட்ல வந்து செய்வாப்டி இங்க வந்து செய்யறதுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கும்ல அதனால
அப்டியே வெச்சு அங்கயே சாப்ட்ட கை கழுவிடுவாங்களா அப்டி
காந்த எடத்துல எல்லாமே கொண்டாந்து ரெடி பண்ணி குடுத்துருவே
ஆஹ்
இப்போ கொழந்தைன்னா வந்து உம் நா பழகல அவரா பழகிட்டாப்டி இப்போ இப்போ நம்ப சாப் டம்னு வெச்சுகைங்க கொழந்தைய வந்து சாப்புடுனு ஆசையா இவரு சாப்டம் போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சோ கொழம்பு கொழம்பு ரச ரசம் பொறியல் பொறியல் அப்டி சாப்டுவாப்டி
சேரி சேரி
அப்பா கொழம்பு எடுத்துட்டு வாபா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொழம்புல முடிப்பாப்டி எப்பமே அப்டிதா ஃபர்ஸ்ட்டு கொழம்பு எடுத்துட்டு வர சொல்லாரு அதுக்கப்றோ எடுத்து ட்டு வந்து வப்பே அதுகப்றோ ரசதுல ஒரு ரவுண்டு போவு அதுகப்றோ தயிர் ஒரு ரவுண்டு அதுகப் அப்றோ எல்லாத்தையு காமினேஷன் மிக்சடா ஒரு காமினேஷன் ஒன்னு போகு
ஏ எல்லாத்தையு கலவயா சாப்புட
கலவையா ஆ பொரியலு கொழம் ஆ அது ஒரு ரவுண்டு போகு கொழம்பு ரசோ பொரியலு தயிரு ஊருகா அதுக்கு தனியா ஒரு வத் வத்தல் எதோ ஒன்னு பொருச்சு வச்சுப்பா ஏப்பா ஒரு வத்தல்னா ரெண்டு விதமான வத்தல் வாங்கிட்டு வருவிங்க ஏழு வித மான வத்தல் வாங்கினு வந்து வச்சுருக்காரு என்னது வத்தல் வாங்கி முந்தா நேத்துதா வச்சுருக் அப்டி எது கேக்குற்னோ அத நீ பொறுச்சு குடுத்துருணோ அப்டின்னு அப்டி எங்கிருந்துதா இதெல்லா கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேனு கூட கேட்ட
போல இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சோ நகைச்சுவயா இருக்கும் போல நகைச்சுவை
ஏப்பா வர்றதுக்குள்ள அப்ப பேசாம ஆபீஸ்லயே இருந்துருன்னு கூட சொல்லிருவோ ஒரு சில டைமு லேட்டா வருதுன்னா இன்னைக் எனக்கு லீவு சமைக்கிறதுக்கு லீவ் உட்டுருவே
உம் உம்
பத்து மணி ஆயிடுச்சுன்னு போன் பண்ணி சொல்லிட்டாருன்னு வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா ஐயோ இன்னிக்கி ஒரு ஒரு நாள் லிவு நிம்மதியா தூங்கி எழுந்திரிக்கலா அப்டி அதுமே பா சேரி டயர்ட்ல தூங்குட்டு அப்டின்னு நெனைக்க மாட்டாங்க ஹலோ தூங்கட்டு அப்டின்னு நெனைக்க மாட்டாங்கல லேட்டா லேட்டா வந்தானு வச்சுக்கயே தூங்கட்டும்ன்னு விட மாட்டாரு எப்டி நா வர்றதுக்குள்ள நீ தூங்கலா அப்டின்னு ஒரு கொஸ்டின் வரு போன் பாத்துட்டு இருந்தாலு நா வரேன்னு தெரிஞ்சு நீ பாத்துட்டுருக்கலாமான்னு கேக்பாப்டி ஆ என்னப்பா ஹலோ
ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு போல இருக்கு அப்டின்ற மாரி சொன்
ஆமாங்குறே நீங்க வேற அப்றோ எப்டி நீ போன் பாத் ட்டு இருக்கலா ஏ எப்புடி நீ போன் பாத்துட்டு இருக்கலா அப்டின்னு கேப்பாப்புடி முளுச்சுருந்தாலு கேள்விகேப்பாரு தூங்குனாலு ஒரு கேள்வி எதோ ஒரு அவருக்கு கேள்வி கேக்கோணு ஹலோ அத நாம பாத்து ஐயையோ கேள்வி கேக்குறானு பயந்துக்கோனு அ அ வம்பு வள்ளினாலு எதாவொன்னு வம்பு கட்டிருவாப்டி அப்டி நா பேசாம இருந்தாலு எதோன்னு சொல்லி வம்புலுத்து
சேரி
இதுனாலயே தம்பியு பாப்பாவு தெருச்சு ஓடிருவாங்க வரதுக்குள்ள தூங்கிருவியா
ம் அ கொழந்தங் கிட்டல்லா வந்து விளாடுவாங்களா
அதெல்லா செய்வா அப்டி அதெல்லா செ செய்வாரு அதெல்லா செய்வா அப்டி அதுமே அந்த கொழந்தைகளுமே அவங் அவர் சொல்றதுதா கண்ட்ரோல்ல இருக்கோணு சொல்ற பேச்சு கேக்கொணு இத எடுத்துவைடானா எடுத்து வெப்பியா
ம்
இது அத எடுத்துக்கொண்டு இங்க வைடானா வெளயாட்டு ஜாமன்தா எடுத்துவைடானா ம்
பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆ பெற்றோருக்குலா கோவம் வந்துரு அது யாரா இருந்தாலுமே அப்டிதாங்க
ஆனா இவ செய்வியே ஏ சுதிக்ஷா சொன்னாளே என்னங்கப்பா அப்டின்னு கேப்பியே இந்தா வரேங்ப்பா அப்டிம்பே
ஓஸ்
ஆனா பாப்பாவுக்கு ரொம்ப செல்ல கொடு ப்பாரு இவரு
நீங்க உங்க கிழிசீங்க மீண்டு அ அடுத்த அடுத்த இதுல சந்திப்போங்க ம்
போங்க நன்றி